ஹலோ
சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க சும்மாதான் இருக்கே நீங்க என்ன பண்றீங்கோ
நானு இப்தான் சும்மாதான் இருக்கேன் இப்போ ஏன்னா காலையில ஏஞ்சு டீ போட்டு குடிச்சுட்டு என் பொண்ணு மாங்கா சாதம் கேட்டானே ஒன்ற வருஷத்துக்கு அப் அப்புறம் இன்னைக்கு தாங்க மாங்கா சாதம் செஞ்சுருக்கே ரெண்டு வருஷம்
அப்பா உங்களுக்கு ஏ செய்ய வராதா இல்ல நீங்களே வேண்டாண்டு செய்யாம இருந்தீங்களா
புளிப்பா இருக்குதுன்னு எனக்கு புடிக்காதுன்டு செய்றது இல்லைங்க
இப்புடி செஞ்சிருவோம் நாங்க தயிர் சாதம் மாங்கா சாதம் இப்புடி காம்பினேஷன்ல நெறைய செய்வோம் நெறைய வாட்டி செய்வோம் அதுவும் மாங்கா சீசன் வன்ட்டா வாத்தில ஒரு நாள்னாலு கம்பல்சரி செஞ்சிருவோ
அப்படியா பரவால்ல அந்த அந்த சீசனுக்கு அதது ப்டி யூஸ் பண்ணிக்கிறீங்கோ
ஆமா லெமன் சாதம்தா இன்னைக்கு நானும் வந்து ஜி டீ போட்டே காலைலே இஞ்சி டீ போட்டு லெமன் சாதம் பண்ணலான் உடனே லெமன் சாதோ ஒன்னா ரெடி பண்ணிட்டு குடுத்து விட்டேன் ஆ இட்லி காலைல இட்லி சட்னி பண்ணே
உம்
ஆமா எல்லாம் முடிச்சுட்டோங்க ஓரளவுக்கு முடிச்சுட்டோ செஞ்சு
நான்தாங்க டிஃபன் பண்ணவே இல்ல மாங்கா சாதோ மட் அ ரெடி பண்ணிட்டு அவளுக்கு இப்பதா குடுத்துட்டு கெளம்பிருக்காங்க கூட்டிட்டு போய் விடப் போயிருக்காரு ஆ
ஸ்கூலுக்கு விட
இல்லைங்க இங்க பக்கத்துலதா இருக்கு கொஞ்ச தூரந்தா எங்க வீட்டுக்காரு கூட்டிட்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க அப் அப்படி அவர் இல்லாதப்போ நான் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துருவாங்க
ஓ பரவால்ல நேத்து திடீர்னு ஆ என் ஃப்ரண்டு வன்ட்டாங்கோ அவங்க வந்து பார்லர் வச்சு நடத்துறாங்கோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆ வந்துட்டு செரின்ட்டுனு ஆ வரணும்னு தோணுது அப்டின்ட்டு வன்ட்டுக்கிறாங்கோ எனக்கு தெரியவே இல்ல அப்புறம் பாத்தா திடீர்ன்ட்டு சாப் ப்படும் நான் லஞ்ச்சும் ரெடி பண்ல எதுவும் ரெடி பண்லா செரி எங்களுக்கு வரையுந்தான நாங்க வந்து செரி நெறைய செஞ்சாலு வேஸ்ட் ஆயிடும்ட்டு எங்களுக்கு வரையும் நாங்க செஞ்சுப்போம் அப்புறமா அவுங்க வந்து அதுவும் சடனா அப்புறமா திரும்பியு இதுல ஆர்டரு போட்டு ஃபுட் ஆர்டரு போட்டு வெரைட் பீட்சா நெறையா நல்லா சாப்டோம் ஜாலியா ஒக்காந்து பேசி தி இருந்தோம் சாயந்தரோ வெறுக்கி இருந்தாங்கோ ஆஹ் அ அப்புறோமா வந்து இது என்னது இது பக்கத்துலயே டீ பார் ஒண்ணுயிருக்கு அங்க போயிட்டுயெல்லா டீ சாப் டுட்டு ஸ்நாக்ஸ் செல்லா புல்லா எல்லாமே பஜ்ஜி போண்டா ஒப்பட்டு எல்லாமே செய்வாங்க அங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேமஸ்ஸு எல்லாமே சாப் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனாங் இன்னு கொஞ்சோ நேரோயிருந்திருந்தா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்ளா அதனால வந் இன்னோ கொஞ்சோ நேரோயிருந்திருந்தா ஆயிந்திருக்கோ ஆனா கெளம்பிட்டாங்க டைம் ஆவுதுன்டுனு
ஓஹோ
ஆம்மா
ஏங்க நாங்க வரும்போதெல்லா அந்த மாதிரியெல்லா வாங்கி தரமாட்டேன்றீங்க நீங்க
ஐயோ நீங்க வேறங்கோ எங்களுக்கே அவங்க வாங்கி கொடுத்தாங்கோ ஜாலி அதுல என்ஜாய் பண்ணி சாப்டோ நாங்கோ
ஓஹோ செரி பரவாயில்லீங்க இருந்தாலோ உங்க வீட்டு இனிமேல் நாங்க ஓரோ எங்களுக்கு படத்துல அது மாரி குடி
ஐயோ கண்டிப்பா வாங்க உங்களுக்குயில்லாதா தாராளமா வாங்கிட் தரவாங்
சேரி சேரி செரிங்க வரங்க நீங்க சொன் சொன்னீங்கல்ல மாங்கா தரேன்டுன்னு இந்த மாங்கா வாழப்பழோல்லா எடுத்து வைங்க
உஹம் செரிங்க செரி கண்டிப் ப்பா கண்டிப்பா
சேரி செரிங்க நீங்க சொன்னீங் இப்டிங்க ஒரு ஃப்ரெண்டு் ஒருத்தரு ஃப்ரெண்டோட நாத்தனாருன்னு அவங்கயென்னா பண்ணாங்க எங்ககிட்ட பேசலானு நானு ஃபோன் பண்ணேங்க எங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க போன் பண்ண பண்ணா என்ன பேசவே உடமாட் டின்றாங்க அவங்க எனக்கு டென்ஷென் பண்றாங்க அவங்க அப்
எனக்கு நம்மள பேசாம பேசாம அவங்க பேசினே இருன்ட்டு முறை எனக்கு அப்டி தெரிஞ்ச்சுங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பண்றத பாத்துட்டு எனக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுச்சுங்க நம்ம ஒரு கொஷின் கேட் ட்ட அவங்களே ஒரு கொஸின் கேக்குறாங்க அது நான் பதில் சொல்றது
ஆமா ஆமா நம்மளே அவங்க சுத்தமா பேசு விடுறது இல்ல அவங்க பாட்டுக்கு அவங்க ஏதாச்சும் நம்ம சொல்றது காதுல கூட வாங்க மாட்டாங்கோ அவங்க பேசுறதவே உம்
திருப்பியு ஃபோன் பண்ணாங்கங்க ஃபோன் பண்ணி நானு வேற ஹ ஆனந்த்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாங்க அப்புறம் அவங்க போன் என்னா அப்டி எடுக்க முடில சரி எதுக்கு பண்ணாலு வேஸ்ட் க்க போகுது அவங்க பாதிலையே போன கட் பண்ணிறாங்க இது பண்ணிறாங்க நம்பளால பேசவும் முடியருதில்ல ஒரு இன் ட்ரஸ்ட்டோடவே பேச மாட்டேன்ற்றாங்க அது மட்டு இல்லாம அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியமாட்டேங்குதுங்க
உம் உம் உம் அப்டிதா இது சில பேர் ஆமா
ஆமா நேத்து உம்
சொல் இல்ல நான் சொல்ட்டா நீங்க சொல் அப்டிங்ளா நேத்து இவங்க எங்க ஃப்ரெண்டு் வந்திருந்தாங்க ல்ல அப்ப பக்கத்துலருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்தாங்கோ இவங்க அவங்க வந்துட்டு நல்லா இருக்கீங்களானல்லா கேட்டுட்டு ஆஹ் செரி ஓகேங்கோ எப்டி நீங்க எது படத்துக்கு எதுனா போனீங்களா லாஸ்ட்டா என்னா படம் பாத்தா பாத்தீங்கன்னு கேட்டாங்கோ இவுங்க என் ஃப்ரெண்ட் இல்லேனு ஆ அவங்களுக்கு க கருப்பு ங்கற மூவிக்கு பதிலா முனி கருப்பு சாமிக்கு பதிலா முனி முனி படோ ரீசண்ட்டா பாத்தங்களா அவங்க அப்டியே ஷாக் இப்டி எங்க முனியா இப்ப எங்கெங்க வந்துச்சு முனி படோ டெட் நீங்க எப்டி இங்க பாக்கறதுக்கு சாத்யோ ஆச்சு அப்டின்ட்டுனு நாங்கெல்லா விழுந்து விழுந்து ஆமா சா செமயா சிரிச்சுட்டு இருந்தோ நானு என் பைய எல்லாருமே வீட்ல ஃபுல்லா சேந்துனு செம கா காமெடியா எத பேச தெரியாம டக்குனு எதோ பண்ட்டாங்கோ முடியல
உம்
அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க நேத் அப்டியே ஃபன்னா போச்சுங்கோ நல்லா உம் அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்ல்லா வரும்போது ஜாலியா போயிருந்தோ ம் சொல்லுங்க
ஆமாங்க நேத்து இன்னொரு ஃப்ரெண்டு கூடயு பேசுனங்க ஒரு ரெண்டு நிமிஷோ மூணு நிமிஷோ ஆனா அவுங்க பேசும்போது போர் அடிக்குது என்ன சாப்டீங்க என்ன பண்ணீங்க என்னட்டுன்னு பேசறத்துக்கே முடியலன்னு சொல்ட் தே அதா நாங்க எல்லா டூர் போயிருந்தங்க அதுல ஒரு ஃப்ரெண்டுங்க
ஐயயோ அவுங்களே போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா ம்
அவுங்களே போர் அடிக்கிற மாரி பேசிட்டாங்க சேரி என்னதா பேச அதுவே நான் ஒரு வாரோ கழிச்சுதா அவுங்களுக்கு போனே பண்ணே நம்ப ரொம்ப நாளாச்சே போய் பேசுறியே ரெண்டு கிட்டே அவ போர் அடிக்கிற மாரி பண்றாங்க வர வர எனக்கு தான் போர் அடிக்குதா இல்ல இவங்களுக்கு போர் அடிக்குதா பேசுறதுக்கு
ஆஹ் ஹ் யாருங்கோ ஒரு ஃப்ரெண்டு பேசினாங்கன்னு சொன்னீங்களா அவங்களுடைய நாத் ன்னாரா
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அவங்களே கொஞ்ச போர் அடிக்கிற மாரி பேசிட்டு வச்சுட்டாங்க அவங்களே
அவங்க ரொம்ப நேரம் பேசுவாங்களே
என்னங்க
ரொம்ப நேரம் பேசுவாங்களே
இல்லலைங்க ஒரு அரமன்னேரம் பேசணுங்க அரமன்னேரம் கூடாதுங்க கால் மண் நேரத்துக்கு மேலயே தொடர்ந்து பேசுருங்க அதுவே ரொம்ப போர் அடிச்சி போச்சீங்க
உம்
அப்புரோ இல்லங்க நாங்க என்ன சாப் படு செஞ்சு அவங்க வந்து டயட்ல இருக்கறாங்களா ஆனா ஒருவேளை டயட்ல இருக்கலாம் டயட்ல இருக்குற பொருள் மு முப்பத்தி இருபதி நாலு மணி நேரமு சாப்ட்டா எப்டிங்க இருக்கு காலையிலயோ ட அதாவது அஹ் லெமன் டி அதையும் குடிச்சிடுவாங்லா கூடவே அந்த கொல்லு கஞ்சி எள்ளு கஞ்சி ந
ஆஹ்
அதாவது ஒரு டைம் குடிச்சிட்டு மது டைம் நார்மல் சாப்பாடு எடுத்துக்கணும்ன்னு சொல்லுவாங்க
ம்
இவங்க மதியந் த்துல அதே என்னங்க மத்தியானத்துலா கம்புல அதுல இதுலன்ன ஏதாவது ஒண்ணு சாப்ட்டுப்பாங்களாம் ரண்டு வேலையு டயட் வல இருந்தனே திருப்பி நைட்டு் சாப்பாடு பத்தி எழுந்துரும் சாப்டாம இருப்பாங்களாங்க சரியா கஞ்சி குடிச்சிட்டு ஏதோ ஒரு இது குடிச்சிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க
நைட்டு தான்ங்க எடுக்கணும்றாங்க ஏன்னா அது ரெஸ்ட்டு விடுறோம்லா நம்ம கால வரைக்கும் ஃபுல் அதனால வந்து எந்த ரீசனுக்காகவு நைட்டு சாப்டாம விட் டாதுனு சொல்லுவாங்கோ அது பீலிங் அவுர மாதிரி ஒரு இதல்லா வருவோ பாருங்கோ காட்டுவாங்க டயத் எட் சுப்லசார்ட் புட் சார்ஜ் போட்டு கொடுப்பாங்க அந்த மாரி எடு ணும் டயட் வந்து இவங்கோ இஷ்டத்துக்கு இப்டினா ஆமா ஆமா யூ உங்க வீட்லல்லாம் கொஞ்சம் கண்ரோல் பண்ண முடியாதுங்லே ஆஹ் எத் மீனா என்னத் தெரியுமாங்க ஆஹ் இது கூடவே கொஞ்சம் எக்சசைஸ் இருக்கணும் வாக் இருக்கணும் புட் டயட்டுனா அத் அதுக்கேத்த மாரி ஒரு டாக்டர் ஐயாட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான சாட் போட்ன்னு வந்தா அவங்க வந்து அது பேலன்ஸ் பண்ற மாரி டயட் குடுப்பாங்கோ நீங்க இப்போ வந்து காலே சாப் இந்த மாதிரி தான் சாப்டணும் அந்தமாரி பண்ணதா ஓரளவுக்கு ஆவும் இவங்க இஷ்டப்படி நான் யும் குடிசுருவோ நார்மல் டீயும் குடிச் இச் வா அப்பறம் அதுக்கு மேல இது அ என்னவோ சொன்னீங்கள அந்த அந்த இதுவும் குடிசுருவோம் கஞ்சியும் குடிசுருவன் அதுகப இதா கொஞ்சம் கஷ்டங்க வெயிட் லாஸ் ஆவாது இருக்குற மாதிரியேதான் இருப்பாங்க அவங்க உம்
அவங்க அம்மா சொன்னாங்களா சிக்ரிக் இல்லாத அரச்ச ஃப்ரெஷ் காபி தூள் வாங்கணு அது வாங்கி நீங்க குடுச் குடுச்சா மட்டும்தான் ஓடம்புகொரயும்னு சொல்லிட்டாங்களாங்க இதுல அது வேற வாங்க
ஐயோ இல்லிங்க அப்டியலாம் ஒண்ணும் கிடையா கிடையாது காஃபியில கூட என்னா சொல்றாங்கோ பிளாக் காஃபியாதா குடிக்கணுங்குறாங்கோ அது என்ன குடிக்கலாமா பால் லல் பண்ணக்கூடாதான் முக்கியமா அப்டின்தா சொல்றாங்க இந்த டயட் இதுல பாருங்கோ உம்
ஆஹ் இவங்க பாலாட தான் குடிச் குடிச்சிட்டு வந்துக்கறாங்க நான் என்னா சொன்னே நேத்து இவ்ளோ குடிச்சு பிரயோஜன இல்ல பா நீ பால கட் பண்ட்டு வெறு டிக்காஷன போட்டு குடிங்க
உம் உம்
அப்டின்னு சொன்னங்க
ம் உம் ஆமா இன்னொன்னு ஒரு நாள் நீ டயட் இருக்க டயட் இருக்கன்ட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு எழு டீ ளா குடிக்குது கேக்குதுங்லா உங்ளுக்கு உங்களுக்கு கேக்குதா உங்களுக்கு ஹலோ அதுதாங்க ஒரு நாள் டேட் இருக்கன்றன்ற பேர்ல ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு டீ காஃபி குடிக்கறது வந்து அது அது ஒண்ணும் யூஸ் இல்லைங்கோ ஃபர்ஸ்ட் அந்த காஃபி டீ கட் பண்ணணு டயட்னு வன்ட்டாவே காஃபி டீ சுத்தமா கூடாது அதுக்கான முடிவு நம்ம மைண்டு மென்டலி நம்ம அது வந்து பிரிப்பேர் ஆயிட்டுதா நம்ப அதுக்கான அடுத்த ஸ்டெப்ப நம்ம பண்ணணு நீ பாட்டுக்கு நீ நா டயட் பண்ணுறேன்ட்டு எல்லாமே எடுத்துக்றது ஆ நடு நடுவுல ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீமு அவங்கல்லா இந்த ஐஸ்கிரீமு அதெல்லா கட்டுப்பாடு இல்லைனா அப்றோ ரொம்ப கஷ்டம் அது வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணவே முடியாது
சரி சரிங்க செரிங்க
இருங்க இன்னு கொஞ்ச நேரம்தா இருங்கோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்
சரி சரிங்க சொல்லுங்க சொல்லுங்க எங்கிட்ட பேசுறதுக்கு நீங்க அவ்ளோ ஆசையா இருக்குறீங்க போல இருக்கு
அதுல போயிட்டு என்ன இருக்கு ஆ வே ஒருத்த நால ஒருத் ஒரு நன்மையாவதுன்னா கொஞ்ச நேரம் தான் பேசிற்லாமே உம் என்னால உங்க ஃப்ரெண்டு கொஞ்ச ஸ்லிம்மானா நல்லா இருக் அப்டிங்காளாங்கோ அது எப்டியா ஆ
நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கறீங்கன்னு வேற சொல்லிட்டாங்களா எனக்கு அப்டியே ஒடம்பல்லா
அப்ப அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தா பத்தி தெரியவேல
ஏங்க உங்கள உங்களை பாராட்லீங்க என்ன பாராட்னாங்க
சாரிங்க பைய் மிஸ்டேக்கா என்ன பாரட்னாங்ளோ என்னமோ நெச்சுக்கிட்டேன்
அந்த ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டு தாங்க
அப்படிங்ளா
ஆமாங்க
அவங்களுக்கு தெரில போலங்க நான் வேனா பேசிட்டு சொல்றேன்
நீங்க வேண்ணா விசாரிச்சு பாருங்க சொல்லுவாங்க அந்த ஃப்ரெண்டு
அப்டிங்களாங்கோ நான் வேண்ணா கேட்டு பாத்துட்டு சொல்றேன் இருங்கோ
செரிங்க செரிங்க நன்றிங்க ரொம்ப நன்றிங்க எங்கிட்ட பே
மீண்டும் வேற கால்ல இணையலாம் நன்றிங்க.
வச்சிருங்க